ஹலோ
ஹலோ
ஆ எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்றேங்க
வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ எல்லாரு நல்லாருக்றாங்க உங்க வீட்ல
ஆ நல்லா இருக்காங்க
ம் இன்னமு நல்லா அ சாப்டாச்சுங்க
இணையத்துல நறயா போட்டோஸ்லா வெச்சிருக்குறீங்களே புதுசு புதுசா
ஆமா ஆமா புதுசா ட்ரை பண்ண அந்த கொழுக்கட்ட அது ட்ரை பண்ண ஆமா நல்லா வந்தது ஆமாங்க பச்சரிசி தா நம்ப பவுடர் பண்ணி வச்சு ட்டு அத இப்ப செஞ்சு அதுகுள்ள வந்து அந்த பூரண மட்டு கொஞ்ச டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ண இந்த தடவ ஆ வேர்க்கடலயே கொஞ்ச வரு வருத்துட்டு பவுடர் பண்ணி வேச்சுடா அது கூட வந்து நம்ப வெல்லத்த மிக்ஸ் பண்ணி அத உள்ள வச்சு பண்ணே அது ஷேப் மட்டு கொஞ்ச அப்டியே வித்தியாசமான ஷேப்ல ட்ரை பண்ணே அந்த இப்பல்லா அந்த மோமோஸ்ன்னு கொழந்தைங்கல்லா விரும்பி சாப்டுறாங்கல்ல அதனால சேரி அந்த ஷேப்லயு அப்றோ கொஞ்சோ நம்ப நார்மலா பண்ற மாரி ஆ வேற வேற ஷேப்ல ட்ரை பண்ணே
சேரி சேரி சேரிங்க எனக்கு வந்து செய்யவே தெரியாதுங்க ஒரு தடவ இவங்க ஊர்ல வந்து கொண்டு வர சொல்லிட்டாங்க எனக்கு என்ன பண்றது தெர்ல அப்றோ மறுபடியு பக்கத் துல இருக்கறவங்கள கேட்டு அது ஒரு தடவ செஞ்சங்க ரொம்ப கஷ்டப்பட் ட்டு அதுக்கப்றோ இப்ப கொஞ்ச ரொம்ப சுலபமாயிருச்சுன்னு வையுங்களே ஆ சுடுதண்ணிர வெச்சு ஆ உ ஒரு தடவ கா கொழுக்கட்டயு செய்வங்க நா இனிப்பு வேண்டானு சொல்லிட்டு அப்போ பூரணமே சே க்க மாட்டேங்க சேக்க செஞ்சு
ஓ சேரி அது மாவுலியே கலந்துருவீங்களா காரத்துக்கு எல்லா
காரத்துக்கு வந்து தனியா எண்ணெய் ஊத் தி வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி மெளகா கருவேப்பள்ள போட்டு அதுக் அப்றோ அத மாவுல போட் டு கலந்து அ இட்லி தட்டுல வெச்சு வேக வேச்சுக்கறது தாங்க
அத அப்டியே கையில புடிச்சு நம்ம பண்ணோமே அந்த மாரி பிடிக கொழுக்கட்ட மாரி ஓ சேரி ஆ
நீங்க வேற என்னல்லா செய்வீங்க
வேற இப்ப நம்ப சாதா அரிசில பண்றதுக்கு பதிலா மாமியார் வந்து செகப்பரிசி அரிச்சு அ பவுடர் பண்ணி குடுத்தாங்க
சேரி அது நமக்கு இன்னு நல்லா கொஞ்சோ ஓடம்புக்கு தெம்பா இருக்குமே நம்ப சாதா வெள்ள அரிசிய விட இப்பதா வெள்ள அரிசியெல்லா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வேற சொல்றாங்கல்ல
ஆமாங்க ஆமா
அதுக்கோ இதுவா இருக்கு செரியாதா இப்ப செகப்பரிசி அப்றோ இந்த மத்த ஊருங்கலெல்லா கொஞ்சோ நல்ல நல்ல அரிசில்லா கெடைக்குதில்ல அந்த மாரி அரிசிங்க அதெல்லா கொஞ்சோ மிக்ஸ் பண்ணி அத பவுடர் பண்ணி குடுத் தாங்க அத வெச்சு செஞ்சே
ஓ அது எப்டி வந்துச்சுங்க
அதுதா கொஞ்சோ அந்த அரிசி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு அந்த மாவு நம்ம நார்மல் இது மாரி இல்ல
அதுனால கொஞ்ச கொழ கொழன்னு வருது அதுதா என்ன பண்றதுன் தெரில எனக்கு வெளிய கொஞ்ச ஈரப்பதமா இருக்கு ஆ அது என்ன பண்றதுன் தெரில
ஓ நம்மளோட வெள்ள அரிசிமாவு மாரி கொஞ்ச கெட்டி ஆகுறது இல்லைங்களா வேக வச்சாலு வெட்டி ஆகுறதில்ல
ஆமா வேக வச்சா கொழ கொழன்ருக்கு நமக்கு தொட்டு பாத்தா வெளிய கொஞ்ச ஈரப்பதமா இருக்கு அது என்ன பண்றதுன் தெரில
சேரி சேரி சேரிங்க இப்ப நீங்க மாப்ள சம்பா அரிசிலா யூஸ் பண்ணிருக்கிறீங்களா
இல்ல அது மாமியார் சொன்னாங்க கொஞ்ச கம்மி குவான்டிட்டியா போட்டு தா நம்ம மத்த அரிசி கூட மிக்ஸ் பண்ணி போடணுன் சொன்னாங்க மாப்ள சம்பால மட்டுமே செஞ்சா நல்லா வராதா நாங்க அதுல இட்லி தா செஞ்சு பாத்தோ ஒரு தரவ இட்லியு அப்டிதா கொழ கொழன்னு கொஞ்ச வருது உள்ள நமக்கு எப்பவு போல பஞ்சு மாரி வராம வருது
அப்டிங்களா நா இதுவரைக்கு அது பயன்படுத்துனதே இல்லங்க இந்த தடவதா எங்க வீட்டுக்காரூ நம்ம வெள்ள அரிசியே வந்து அ பயன்படுத்த கூடாது நம்ம வந்து நம்ம நா வந்து மாப்ள சம்பா வாங்கிட்டு வரே அப்டின்னாங்க சரி நா இதுவரைக்கு அந்த மாரி அரச்சு செஞ்சது இல்ல நா இட்லியு அந்த மாரி செஞ்சது இல்லங்க அதுனால சரி எப்டி வருன் தெரில அப்டின் நெனச்சுட்டுதா ஒங்கள கூப்ட்டங்க நீங்க சமையல்லேலா நல்லா செய்வீங்கல்ல அப்டின்ட்டு இப்ப நம்ம இப்ப அரிசி மாவரைக்கிறதுனாலு நம்ம வந்து அது கலந்துதா அரச்சுக்கணுங்களா வெள்ள அரிசியு மாப்ள
ஆமா ஆமா ம் ஆமா இல்லன்னா இப்டிதா எதாது இருக்கு இது வந்து கலந்து அரச்சே அப்டிதா வருது ஏனா அந்த அரிசில்லா இன்னு ரொம்ப ஹார்டா இருக்குல்ல சில கருப்பு கவுனியல்லா நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா அதல்லா வந்து இன்னு ரொம்ப ஹார்டா இருக்கு அதுலல்லா இட்லி பண்ணோனா இட்லி வேகறது துக்கே டைம் ஆகுது நம்ம நார்மலா வெந்து வர டைம்ல ஆக மாட்டேங்குது வெந்துருச்சான் நம்ம தொறந்து பாத்தோனா உள்ள கொழ கொழனே இருக்கு ஒரு மாரி அது ஒரு தடவ நா வந்து நம்ப ரெண்டு ஆளாகுக்கு மூணு ஆளாக்கு இட்லி அரிசி போட்டு அரச்சோ அப்டி வந்தது அப்பறோ நா ஒண்ணு க்கு நாலு வு போட்டு பாத்தே அப்பந்தா கொஞ்சோ சுமாரா வந்தது
அப்டிங்களா நா வந்து ராகி இட்லி செய்யலா அப்டின் சொல்லிட்டு ரா வெறு ராகி மட்டு செஞ்சா அது சு சுத்தமாவே வரல நீங்க சொல்ற மாரி எடுத்து பாத்தா அது வேகவே இல்லைங்க அ அதுக்கப்பறந்தா தெருஞ்சுக்கிட்டே நம்ம அரிசி மாவுளதா இத கலந்து செய்யணு அது தோசைனா கூட கொஞ்சோ நல்லா வருது வருதுங்க இட்லினா தா வன்டு தோசைனா நல்லாருக்கு நம்ம அரிசி மாவு நம்ம கடைசி ஒரு ரெண்டு நாள் சுட்டுட்டு மூணாவது நாள் மாவோட கொஞ்சோ பத்தலன்னா ராகி மாவ அர ச்சு வச்சத கலந்துங்க ஆ அப்டி சுட்டுக்குறோ இப்ப தனியானா சுடுறது இல்லைங்க தனியா சுட்டா ராகி ரொட்டி மாரி செஞ்சாதா கொஞ்சோ நல்லா வருது இல்லைங்களா
ஆமா ஆமா ஆ மத்த சிறுதானயத்துல இட்லி எல்லா ட்ரை பண்ணீங்களா நீங்க
இல்லைங்க நா இட்லியே ட்ரை பண்ணுறது இல்லைங்க ஒரு தடவ அந்த ராகி இட்லி ட்ரை பண்ணதுலருந்து நம்ம வந்து நமக்கு இட்லிக்கு ரொம்ப தூரோ அப்டின்ட்டு நா இப்ப ஏதாவது நா இது தோசையா மட்டுதா ஊத்துக்கிறதுங்க ராகி மாவு தோசமாவோட கலந்து அதுங்க செய்வே கம்பு வந்து கலந்து செய்வங்க மத்தது கோதும கலந்து செய்வே அவ்ளோதா நா வேற இதுக்கப்றோ வேற எந்த தானியங்களையு கலந்து செய்யிறது இல்லிங்க
ஆ அதா இட்லி வரே அதா இட்லி வரமாட்டேங்கிது நம்ம வ தோச நல்லா வருது சிறுதானியத்துல நம்ம போட்டு அரச்சோனா இது தோசை நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப நல்லா வருது இட்லி மட்டு வரமாடேங்குது நம்ம சாதா இட்லி மாரி வரமாடேங்குது அதனால சிறு சிறுதானிய வாங்கினா நம்ம பொங்கலு உப்புமா தோச அந்த மாரி தா செஞ்சுகிறது
செரி செரிங்க என்ன திணை திணை சாமைல எல்லா உப்புமா செய்வீங்களா நீங்களு
ஆ செய்யறே காய்ங்க போட்டு கேரட்டு பீன்ஸ்சு பட்டாணி போட்டுதா குக்கர்லயே செஞ்சறே நல்லா வருது அருமையா
அப்பிடிங்களா எங்க பக்கத்து வீட்ல அவங்க செஞ்சு குடுப்பாங்க நா இதுவரைக்கு அத ட்ரை பண்ணதில்லிங் ஏ அவங்க வந்து இந்த மாரி உப்புமாவு செய்வாக அப்புற பாயாச வெச்சு கு
ஆ பாயசமு தெண பாயசோ ரொம்ப நல்லா இருக்கு
ஆமாங்க
தெணைல்ல சக்கர பொங்கலு நல்லா இருக்கு
அப்பிடிங்களா
ம்
செரி செரிங்க நா அத நா சாப்பிட்ருவேங்க சாப்பிட்றப்ப நல்லா இருக்கு சாப்ட்றே ஆனா என்ன ஆகுது கொஞ்ச சாயந்த நேர ஆக காலையில சாப்ட்டனா சாயந்திர ஆக வயிர எல்லா பத் என்ன கபகபகபன்னு எரிய ஆரம்பிச்சிருதுங்க அது என்னன்தா என்னால கண்டு புடிக்க முடியல இத திணை சாமை
ஆமா ஆனா அந்த இது சிறுதானிய எல்லாமே சூடுன்றாங்க சாப்டாலே ஒரு சில பேருக்கு இந்த மாரி வயித்த வயிறு வலி வருது
அத அதாக அதனால நா இப்ப வந்து என்ன பண்றேன்னா அவங்க குடுத்தாலு நா பசங்களுக் குடுத்தர்றே என்னால சாப் ப்பட முடியறதில்ல நானு வாங்கி சமைக்கிறது இல்லங்க நா வந்து இந்த கஞ்சி காச்சுவோம்ல பசங்களுக்கு சத்துமாவு கஞ்சி அதுல வேணா கொஞ்ச கொஞ்சமா சேத்துகிறதுங்க நம்ம வந்து சாதாரணமா எல்லா ராகி கம்பு இதெல்லா அர அர கிலோ சேத்தோம்னா இது ஒரு நூறு கிராம் மட்டு சேத்துக்குவாங்க இந்த திணை சாமை எல்லா அப்பிடி செஞ்சு குடி அப்பிடி செஞ்சு மட்டு காச்சி குடிச்சுக்கறதுங்க மத்தபடி இந்த தனியா அத எதுவு செய்யறது இல்லிங்க
அது வந்து நீங்க எல்லாமே போட்டு மிஷின்ல குடுத்து அரச்சு பிள்ளைகளுக்கு தண்ணில தண்ணிய காச்சி அதுல போட்டு குடுப்பீங்களா கஞ்சி மாரி
ஆமாங்க அப்பிடிதா பண்றங்க எல்லாமே எடுத்து அரிசி ஆ அரிசி ராகி கம்பு சோளோ எல்லாதுமே ஒரு ரேசுல எடுத்து நல்லா வருத் வருத்துறதுங்க முளப்பு கட்றதுனாலு கட்டுவே ஆனா அது கொஞ்சோ வேல அதிகோ நமக்கு அதனால ஆ வருத்துகிறதுங்க ஒவ்வொரு ரொம்ப ரேரா முளப்பு கட்டுவங்க இப்போ நா முளப்பு கட்டி அரச்சி ரெண்டு வருஷ ஆயிருச்சு சின்ன
அப்படியா ம்
ம் மொளப்பு கட்டிய அரச்சு குடிச்சா ரொம்ப நல்லதுதா நமக்கு புரோட்டீன் தா அதிகமாகு நா வேலைக்கு பயதுட்டு வறுத்து மட்டு அரைச்சுகிறதுங்க
அப்ப அதுல வந்து வெள்ளு போட்டுதா குடிகிறீங்களா இல்ல சக்கர போட்டு குடிகிறீங்களா நாட்டு சக்கர நாட்டு சக்கர போட்டு புள்ளைங்களுக்கு குடுக்குறது
ஆமாங்க ஆமா நாங்க நானு தா குடிப்பே காலயில வந்து நாங்க நானு பசங்க ரெண்டு பேரு அதா அவங்க அப்பா இது குடிக மாட்டாங்க
அப்புறோ நைட்டு தா நம்ப நைட்டு உணவுக்கு வந்து இதுதா நம்ம சிறுதானிய தோச இட்லி அந்த மாதிரியா
இல்லைங்க அதா நா இட்லி தோசை வந்து நம்மளோட அரிசி மாவுலேயே செஞ்சுக்கிறதுங்க
ஆ சேரி
அப்படி இல்லைன்னா ராகி கம்பு சேர்த்துக்குவே சிறுதானியங்கள்ள திணை சமைக்கு போறத இல்லைங்க அது கஞ்சிமாவோட சரிங்க
ஆ சரி சரி அதா காலை உணவுக்கு எப்பவுமே கஞ்சிதா
ஆமாங்க அது கண்டிப்பா ரெகுலராவே இருக்குங்க டெய்லியு ஏன்னா அவங்க வந்து காலையில சரியா சாப்பிடுறது இல்ல ஸ்கூலுக்கு போற அவசரத்துல அதனால கண்டிப்பா கஞ்சி
ஆ பரவாயில்ல நா வந்து அந்த கருப்பு கருப்பு கவனியு கருப்பு உளுந்துதா ஒன்னா போட்டு அரைச்சி வச்சுருக்கே அததா கஞ்சியா குடிக்கிறே
கருப்பு கவினி கருப்பு உளுந்து ஓ இதுவு பரவாயில்லைங்களே
அத மட்டு தனித்தனியா வறுத்து வச்சுட்டு அது கூட சுக்கு போட்டு ஏலக்கா போட்டு அரைச்சு வச்சிருக்கே அதை வந்து கஞ்சியா காய்ச்சி குடிக்கிறே எனக்கு இந்த இடுப்பு வலி அதுக்கெல்லா
ஓ சரி சரி ஏன்னா வெறும் உளுந்தகஞ்சி வந்து குடிக்க முடியாது ஒரு மாதிரி இருக்கு இப்ப கருப்பு கவணி சேர்த்தா கொஞ்சோ சுவ அதிகமா இருக்கு
ஆமா ஆமா அத செய்யும் போது கூட நமக்கு ரொம்ப வழவழப்பா இல்லாம நல்லா வருது கொஞ்சு தண்ணியாவே ரெண்டு ஸ்பூன் போட்டா மூணு டம்ளர் தண்ணியில போட்டு காய்ச்சி குடிச்சறது
ஓ சரி சரி சரிங்க
அது ஒரு காலையில பதினோரு மணிக்கு குடிப்பே
அப்படிங்களா ஓ அது வெறு வயித்துல குடிச்சு பாருங்களே இன்னு கொஞ்சு ரிசல்ட் நல்லா இருக்கு உண்ம என்னமோ
நல்லது ஆமா நா காலையில நம்ம கடகடனனு பசிக்குதுல கப கபனு அதனால டிஃபனுக்கு எதையோ ஒன்ன சாப்பிட்டுட்டு அப்புறோ பதினோரு மணிக்கு மறுபடியு ஏதாவது சாப்பிடுவோல்ல அப்ப இத ஒரு கிளாஸ் குடிச்சிக்கிறது
அப்படிங்களா சேரிங்கா அந்த பைய
உம்
ம் ம் பைய கூப்பிட்றா என்னன்னு கேட்டுட்டு வந்து உங்கள கூப்பிட்றேங்க உங்க
ஆ செரிங்க பாருங்க சரி சரி பாருங்க
செரிங்க